ஹலோ
ஹலோ வணக்கம்
வணக்கம் வணக்கம் அ ன சவுண்டு கொஞ்சம் கம்மியா இருக்கு கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா
ஆ இப்ப கேக்குதா உங்களுக்கு
ஆ ஸ்லோவா கேக்குது ஹெட்ஃபோனா போட்டு பேசுறீங்க
ஆமா ஹெட்ஃபோன் தா
ஆ ஸ்லோவா இருக்கு சேரி ஓகே ஓகே கொஞ்ச சத்தமா பேசுங்க நா கேக்
எனக்கு ஃபோன் கொஞ்சோ பிரச்சனையா இருக்கு அதனால ஹெட்ஃபோன் போட்டு பேசுறே
சேரி சேரி நா பேசுறது உங்களுக்கு தெளிவா கேக்குதா
ஆ எனக்கு தெளிவா கேக்குது நா பேசுறது சவுண்டா இல்லையா சத்தமா இல் சத்தோ இல்லாம இருக்கா
நைஸா கேக்குது
ஆ இப்ப கேக்குதா
ரிங்க
ஏதோ இருக்கே சாப்டாச்சா
சாப்பிடணு இனிமே தா சாப்பிடணு தோச சமச்சுட்டீங்களா ஆ சமச்சுட்டீங்களா
ஆ சமச்சட்டே இன்னைக்கி காலையிலேயே சமையல் முடிஞ்ச்சு
என்ன சமையலு
இங்க மத்தியானத்துக்கு வெஜிடபுள் ரைஸு
சேரி
முட்டை அவுச்சு பிள்ளைங்களுக்கு ஆனியன் சட்னி வச்சு குடுத்து விட்டே
சேரி சேரி சேரி சேரி
பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டாங்க
சேர் சேர் சேரி
எனக்கு சேத்து சமச்சுட்டே காலைலையே சமச்சுட்டே நீங்க இனிமேதா செய்யணுமா சமையலு செஞ்சுட்டீங்களா
தா செய்ய
த அ பண்னென்டு மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணனு ஏனா வீட்ல தா இருக்குறோ புள்ளைங்கலா ஸ்கூல் இன்னு போல
அதனால பன்னென்டடு மணிக்கு தா சமைக்க ஆரம்பிக்கணு இன்னைக்கி சிக்கன் பிரியாணி செய்யலாம்ட்டு இருக் க்குறே நீங்க சிக்கன் பிரியாணி எப்டி செய்வீங்க சொல்லுங்க
ஆ சிக்கன் பிரியாணி நா மட்டன் பிரியாணியு செய்வே சிக்கன் பிரியாணியு செய்வே
ஆ நா இன்னைக்கு சிக்கன் தா எடுக்க போறே சிக்கன் பிரியாணி எப்டி செய்றது
ஆ சிக்கன் வந்து நல்லா சுத்தமா கழுவிட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணு அப்போதா அந்த வாடை இல்லாம இருக்கு
சேரி
நல்லா சுத்தம் பண்ணி நல்லா மஞ்ச தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுட்டு தேவப்பட்டா கொஞ்சோ இஞ்சி பூண்டு கூட போட்டு கழுவிக்கலா நல்ல வாசம் அந்த வாட இல்லாம இருக்கு
தயிரு ஊத்தி கழுவுவே
ஆ அப்டியு செய்யலா செல பேர் உப்பும் போட்டு கழுவுவாங்க மீன் கழுவுற மாதிரியு கழுவுவாங்க அ நா வந்து கொஞ்சோ இஞ்சி பூண்டு போட்டு கழுவுவே அத கழுவி அத ஊத்திட்டு அதுக்கப் புறம் மறுபடியு அத யூஸ் பண்ணோனா இன்னு நல்லா அது வாடை இல்லாமல் இருக்கு அந்த கோழியோட வாட ஆமா அதுக்காக தா
ம் செரி
அத கழுவி எடுத்து வச்சு ட்டு இப்ப ஒரு டம்ளர் ஒரு அரிசி போடுறோ அப்டின்னா வந்து நம் வேணுங்கிற தக்காளி ரெண்டு தக்காளி வெங்காயோ கொஞ்சோ வல்லாரி வெங்காயோ கொஞ்சோ நைஸா நறுக்கிட்டு
எத்தன வெங்காயோ போடணு ஒரு டம்ளர் அரிசிக்கு
ஆ பெரிய வெங்காயம் வந்த ஒரு மூணு வெங்காயம் போடணு
ம் தக்காளி
தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி நார்மலா ரெண்டு தக்காளி போட்டா போது பச்ச மிளகா ஒரு ரெண்டு மிளகா ரோ அதிகமா வேணுமனா தேவைப்பட்டா இன்னு ஒன்னு போட்டுக்கலா
செரி ரெண்டு மிளகா பச்ச மிளகா
ஆமா ஆ புதினா கொத்தமல்லி கொஞ்சோ நறுக்கி வச்சுக்கணு புதினா நெறையா போடனு கொத்தமல்லியை விட புதினா அதிகமா போடணு
சேரி சேரி அப்போதா அந்த டேஸ்ட்டு குடுக்கு
ஆமா அப்பதா அந்த பிரியாணி கிட்ட வெங்காயமு வெங்காயமு அந்த புதினாவு தா டேஸ்ட் சே பிரியாணிக்கு
சேரி சேரி சேரி ம்
ஆ அதுக்கப்புறோ எந்த சட்டியில்ல நம்ம பிரியாணி போட போகிறோமோ அந்த சட்டியை அடுப்பில்ல வச்சுட்டு எண்ணெய விட்டு ஆ பட்ட கிராம்பு ஆ ரமபல இருக்குல அது போட்டோமனா இன்னு வாசமா இருக்கு ஆ பிரியாணி எல
ஆ
ஆமா ஆ அப்புறோ வந்து இந்த இல்ல ரம்ப இலயினே தனியா இருக்கு அந்த இல ஆ ரம்பலன்னு இருக்கும்ல பச்ச கலர்ல அ து அது நம்ம பட்ட கிராம்பு ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அந்த ம்ச் அந்த பூ மாதிரி இருக்குமே ஸ்டார் பூ மாதிரி இருக்கு அது எல்லாத்துலயு அந்த ஒரு டம்ளர் கேவலோ ரொம்ப போடக்க கூடாது கொஞ்சோ கொஞ்சோ இலைன்னா பட்ட கிராம்பு வாட அடிக்கு பிரியாணி
சேரி சேரி
கொஞ்சோ அத போட்டுட்டு தேவையான அளவு நம்மளுக்கு தெரியு தானே அத போட்டுட்டு அதுக்கப்புறோ வெங்காயத்த போடணு வெங்காயோ வந்து நம்ம வந்து நல் லா வதக்கணு நல்லா கோல்டு கலரா வரு அந்த அளவுக்கு நம்ம வெங்காயத்த கரிகிற கூடாது
இப்போ வந்து என்ன மட்டும்தா ஊத்துவீங்களா நெய் ஊத்த மாட்டீங்களா பிரியாணிக்கு
நெய் இப்ப ஊத்த மாட்டே நா
சேரி
எண்ணெ தா ஊத்துவேன் ஃபஸ்டு எண்ணெ ஊத்தி வெங்காயமு நல்ல வதக்கிட்டு ஃபஸ்ட் டு நல்ல வெங்காயோ வந்து கோல்டு கலர்ல வரணு முறு கலாவர்ர அளவுக்கு நம்ம வெங்காயத்த நல்லா வதக்கினதுக்கு அப்புறோ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி அ இந்த பச்ச மிளகா புதினா கொத்தமலி இதையெல்லா போட்டு ஃபஸ்ட் நல்லா வதக்கணு வதக்கிட்டு நம்ம இஞ்சி பூண்டு விழுத அரச்சு வச்சிருப்போல்ல
ம்
அதில ஒரு அதுக்கு தேவையான அளவு இப்போ ஒரு டம்ளர் இருக்கு அப்டின்னா நல்லா பெரிய ஸ்பூனாக இருந்தா ஒரு ஸ் பூன் போட்டா போது இல்லனா ஒன்ற ஸ்பூன் போட்லா
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா
ஆமா அதையு போட்டு நல்லா அந்த பச்ச போக நல்லா வதக்கணு வதக் க்கிறதுல தா நமளுக்கு அந்த பிரியாணியே டேஸ்டு கொடுக்கு
சேரி
அத முடிச்சதுகப்புறோ கொஞ்சோன்டு மஞ்சத்தூள் போட்லா
செரி
ஆ து பிரியாணி மசாலா தா நா போடுவே தேவப்பட்டா அந்த தனியா நம்ம சோம்பு சீரகம்லா தனியா அரச்சி வச்சுருப்போல்ல கறி கொழம்புக்குன் சொல் ஓகே அதுவேணா நம்மோ ஒரு அர ஸ்பூன் போட்டுக்கலாம் இதில பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் போடுறோ அப்டின்னா அதில ஒரு அர ஸ்பூன் போட்டுக்கலா கா காரோ அதிகமா உங்களுக்கு வேணு அப்டின்னா மிளகாய் தூள் போட்டுக்கலா
சேர் சேரி
ஆ தேவப்பட்டா போட்டுக்கலா இல்லென்னா அது நம்மளுக்
ஏன்னா பச்ச மொளகா கம்மி பண்ணிட்டு கூட நம்ம மிளகாத்தூள் கொஞ்சோ ஆட் பண்ணிக்கலா
ஆ பண்ணிக்கலா நா வந்து பிள்ளைங்க சாப்படுறதுனால நா ஒறப்பு அதிகமா போட மாட்டே மெளகாய் தூள் நா போட மாட்டே
ரெண்டு பச்ச மெளாகா பொடையில கொஞ்சோ ஒறப்பு இருக்கு அதனால ஒரு பச்ச மொளாக போட்டுட்டு மிளகா தூள் கூட இன்னு கொஞ்சோ போட்டுக்கலா
ஆமா போட்டுக்கலா ஒரு மிளகா போட்டுக்கட்டு கூட நம்ம மிளகாதூள் வேணாலு போட்டுக்கலா அது பண்ணலாம் ஆ அத போட்டு நல்லா வதக்கனதுக்கு அப்புறோ நம்ம கறி கழுவி வச்சருக்கோல அத போட்டு எடுத்து ஒரு ரெண்டு நிம்ஷோ அதுல போட்டு கொஞ்ச நேரோ மூடி வச்சுட்டு அதுக்கப்புறோ நம்ம அரிசி அளந்து வச்சிருப்போல்ல ஒரு டம்ளரு அந்த அளவு டம்ளரு அது ஒரு தனியா ஒரு கோப்பையில பிரியாணி அரிசி அதாவுது நா சொல்றது பிரியாணி அரிசி இந்த இருவத்தி ரெண்டு கேரட் ற்ற அரிசி சொல்லுவாங்கள
ஆ செரி ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டு
ஆ ட்வெண்டி ஃபோர் கேரட் அந்த அரிசி வா வச்சு அத வந்து நம்ம ஒரு பத்து நிம்ஷத் இந்த வேல பாகும்போதே நம்ம வந்து அத தனியா ஊற வச்சிரணு
சேரி சேரி
ஒரு பத்து நிம்ஷோ அந்த ஊறினதுக்குப்புறோ தண்ணிய வடிச்சுட்டு நம்ம சுத்தமா தண்ணிய வடிச்சு சு எடுத்து வச்சிருந்தேன்னா அந்த தண்ணி கொதிக்கிறதுக்கு அந்த ஊற்றதுக்கு கரெக்ட்டா இருக்கு அந்த டம்ளரு நம்ம அரிசிய அளந்த டம்ளர்லேயே ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தணு நம்ம
சேரி
ஆ அத ஊத்திட்டோ அப்டின்னா கொஞ்சமா நம்ம தயிர் வேணுனா ஆட் பண்ணிக்கலா இல்லன்னா தேவயில்ல
ம்
அது தண்ணி அரசி அளந்து வச்சுட்டு அதுக்கப்புறோ அதே டம்ளர்ல ரெண்டு பேரு ஊத்திட்டு நல்லா கொதிக்க க்க வச்சுட்டு இந்த அரிசி அ அலந்து வச்சிருப்போல்ல நல்லா கலுவிட்டு நல்லா கழுவனு கழுவிட்டு நல்லா ஊர்ன பெறகு நல்லா சுத்தமா தண்ணிய வடிச்சுட்டு அது எடு தண்ணி கொதிச்சது அப்புற இத தூக்கி அரிசிய தூக்கி அதுல போடணு
ம் சரி
போட்டு நல்லா மூ ஒரு பத்து நிமிஷ நல்லா கொதிக்க நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருணு மூடி வச்சோம்னா ஓரளவுக்கு வெந்துரு பத்து நிமிஷத்துல ஓரளவுக்கு வெந்துரு அதுக்கப்புற நம்ம ஒரு ரெண்டு தடவ மூணு தடவ எடையில எடுத்து கிண்டி விட்டுட்டு ரொம்ப நேர ஆகாது ஏன்னா அரிசி ஊற வச்சிருக்கோ அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப நேரோ ஆகாது
ம் நீங்க தம்ள போட்டு செய்வீங்களா குக்கர்ல செய்வீங்களா
குக்கர்ல தா அதிகமாக செய்வோ பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் டைமிங்னால
ஆன குக்கர்ல வந்து விசில் வச்சிருவீங்களா இல்ல குக் கர்லயே சில பேர் வந்து விசில் வைக்காம தம்மு போட்டு செய்வாங்கள அதுமாரி செய்வீங்களானு கேக்குற
இல்ல அது எனக்கு செய்ய தெரியாது நா குக்க விசில் வைப்ப அப்டி இல்லனா நார்மலா தம் போடுறன்னா போட்ருவே மதிய சமைக்கிற மாரி இருந்தா லே பிள்ளைங்க வீட்ல இருந்தா நா அந்த மாரி தம் போடுவ
ம்
ம் கு குக்கர்ல ஸ்கூல் டைமா இருக்கு காலையிலலா ஸ்கூல் டையத்துலலா பண்ற மாரி இருந்தா நா அந்த மாதிரி பண்ண மாட்ட
செரி செரி செரி ம்
ஆ குக்கர்ல தா போட்டு வுட்ருவ
செரி செரி
ஏனா இது தம்ள போடுறதா டேஸ்ட்டு குடுக்கு குக் குக்கர விட நம்ம வந்து தம்ள போடுறதுதா டேஸ்டு குடுக்கு அதுக்கப்பற இது நல்லா ஒரு பத்து நிமிஷத்துல நல்லா வெந்துரு அதுக்கப்பற வேனா நம்ப நெய் ஊத்தி
ம்
ஒரு கிண்டு கிண்டி வுட் ஒரு ரெண்டு நிமிஷோ வச்சுட்டு நா அது அப்ப தா நெய் ஊத்துவே அதுக்கெடைல நெய்ய நா ஊத்த மாட்டே
ம் ம்
ம் அது போட்டுகலா வேணும்னா தேவபட்டா ஒரு பாதி லெமன் பிழுஞ்சு விட்டுக்கலா அதுல அது எதுக்காகனா சோறு வந்து ஒன்னு வரு அந்த நெய்யு லெம
அப்ப நீங்க லெமனு தயிரு எதுமே ஊத்த மாடிங்களா
தயிர் ஃபஸ்ட் தேவபட்டா ஆட் பண்ணிக்லா லெமன் வந் து நா வந்து தம் போரது மட்டு தா அத லைட்டாப் புழிஞ்சு வுடுவ அது எதுக்காகனா டேஸ்ட்காக இல்ல அ அந்த சோறு வந்து ஒன்னோடு ஒண்ணு ஒட்டாம இருக்கு லெமன் ஊத்துனம்னா அதுக்காக அந்த லெமன் லைட்டா புழிஞ்சு வுடுறது அது எதுக்கா தெதெ நெய் போடுறோல நெய் ஊத் தும் போது அந்த லெமனையு புழிஞ்சி ஊத்தி அப்டியே தம்ள போட்ருங்க மேல புதினா கொத்த மல்லி நம்ம தனியா கொஞ்ச மேல இப்ப போட்டுட்டு அந்த மாதிரி போடலா தேவபட்டா நம்ம முந்திரி போட்டுக்கலா அரச்சு ஊத்தலா முந்திரி முழு முழு முந்திரியாவு போட்டுக்கலா டெக்கரேஷனுக்கு ஆமா ஒரு டெக்ரேஷனுக்கு வேனா அந்த மாரி எத்துக்கலா அந்த மாதுரியு பண்ணலா அதுவு நல்லா இருக்கு நா வந்து இந்த தம் பொட்றனா பேப்பரு உந்து ஆனா நியூஸ் பேப்பர் போட்டு இத அந்த சட்டிமெல நல்லா நியூஸ் பேப்பரு விருச்சு விட்டுட்டு
ம்
மேல அதுக்கு தகுந்த கரெட்டான மூடிய வச்சிருவே மூடிய வச்சு மேல எதாது குக் குக்கர் மாதுரி நல்லா வெயிட்டான அதுல வந்து தண்ணிய ஃபுல்லா புடுச்சு வச்சு
ம்
தண்ணி அந்த இது வந்து வெளில போகாத அளவுக்கு அப்பதா நல்லா தம் ஆகு அந்த கேப்பே இல்லாம மூடி அந்த வெய்ட்ட தூக்கி வச்சுரனு வெய்ட்ட தூக்கி வச்சுட்டோ அப்டின்னா நல்லா தம்மாயிரு
அ தம் பிரியாணி ரெடி ஆயிரு
அ அந்த மாரியெதா பண்ணிக்கிறது ஒரு பத்து பதின்ஞ்சு நிமிஷோ கழிச்சு எடுத்தொம்னா நல்லா வாசமா நல்லா சுவையாவு இருக்கு நல்லாருக்கு அது
வேண்டியதா தயிர் பச்சடி
ஆமா தயிர் வெங்காயோ போட்டுக்கலா முட்ட அவ்ச்சு வெச்சுகலா சிக்கன் வருத்து வெச்சுக்கலா தக்காளி ஸ்வீட் பண்ணிக்கலா அது நம்ம இஷ்டந்தா ஆமா அது அதிகமா சட்னி வச்சுக்கலா அ முடுஞ்சுரு தேவப்பட்டா முட்டய மட்டு அவுச்சுக்கலா சிக்கன் இருந்தா சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சா இன்னு நல்லா இருக்கு
அ சிக்கன் ஃப்ரை பண்ணலா வேறு எதாச்சு பண்லா ஆ கண்டிப்பா கண்டிப்பா ஆ நானு நீங்க சொன்ன மெத்தடுதா செய்வே பத் எண்ணெய ஊத்துனதோட பட்டக் கிராம்பு போட்டுட்டு நா புதினா கொத்தமல்லிய போட்டு வதக்கிருவே
ஆ
அலோ
ஆ சொல்லுங்க
அ நா புதினா கொத்தமல்லிய போட்டு வதக்கிருவே வதக்குனதுக் துக்கப்பறொந் தா வெங்காயோ போடுவே அ வெங்க அ அதே மாரி வந்து வெங்காயெ நல்லா வதங்குனதுக்கு அப்பறோ வந்து சிக்கன சேத்துட்டு தா நா தக்காளிய போ பொ போடுவே அது நா அது மாரி செய்வே நீங்க சொன்னது நல்லா இருக்கு நீங்க சொன்னபடி ஒரு நாளக்கி செஞ்சு பாக்குறே
நா வந்து வெங்காயந் தா அதிக ஃபஸ்ட்டு வதக்குவே ஏன்னா வெங்காயத்தோட வேற எது போட்டாலு அவ்ளோ சீக்கரொ வதங்காது எண்ணெயில வெங்காயத்த மட்டு பொறிக்கும் போது மட்டுந்தா நம்மளுக்கு அந்த கோல்டு கலர் கெடைக்கு கலர் கெடைக்குங்கறத விட நல்லா வதங்கு இல்லன்னா அப்டியே ஒரு மாதுரி முழுசா முழுசா இருக்க மாரி இருக்கு ஆனா நீங்க இது இந்த இது மாரி ஒரு த்ரவ செஞ்சு பாருங்க வெங்காயத்த ஃபஸ்ட்டு வதக்
ம் நா வந்து அதே மாரி பட்டை கிராம்பு ஏலக்கா அ அது அ இது அ இந்த ச சாதி பத்திரி சாதி பத்திரி அண்ணாசி பூ சாரி அண்ணாசி பூ இதெல்லா வந்து பாத்திங்கன்னா வறுத்துட்டு நுணுக்கி போடுவே ஏன்னா முழுசா போடையில வந்து அந்த ப்ளேவர் தெரியாது ப்ளேவர் தெரியாது அப்டிங்கிற துக்காண்டி நா நுணுக்கி போடுவே நுணக்கி போடயில அது சாப்பாடோட மிக்ஸ் ஆய்ரு பிள்ளைங்களு சாப் ட்ருங்க ஒதுக்கி வக்கெ தேவ இல்ல அப்டின்னு நா நுணுக்கி போட்ருவே அ அது கொஞ்சொ கு சாப்பாட்ல வந்து கொஞ்சொ கூட ச அந்த ஃப்ளேவர் இறங்கி நல்லா இருக்கு சாப்பாடு
ஆ நா அந்த மாரி பண்ணுவாங்கதா நா அந்த மாரி பண்ணது இல்ல சில பேர் பிரியாணி மசாலானு வீட்லயே தயார் பண்ணுவாங்க அந்த மாதிரிதா நுணுக்கி வச்சுப்பாங்களா எல்லாமே